னுன் ஃப்ரெண்ட் எப்டிருக்கீங்க ஆ
உங்க வாய்ஸ் க கரெக்ட்டா கேக்கலப்பா கொஞ்சொ வாய்ஸு வால்யூ கொஞ் ஜாஸ்தி வெக்றீங்ளா
இருங்க ஒரு நிம்ஷோ அப்டியே இருங்க இப்ப கேக்குதா பாருங்க
ஆ ரொம்ப கம்மியா கேக்குதே நேத்து நல்லா பேசுனீங்க நல்லா கேட்டுச்சு
இருங்க இருங்க ஒரு நிம்ஷோ ஆ கரெகட்டா தா இருக்குது நீங்க கொஞ்சொ ஃபோன் கரெட்டா வெச்சு பேசுங்க
செரிப்பா கொஞ்சொ கத்தி பேசுங் இல்லப்பா நா ஃபுல் வால்யூம்லதா வெச்சிருக்கே
உங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப கிளியரா கேக்குதுங்ளே
ரொம்ப கம்மியா கேக்குது
அப்டிங்ளா இப்ப சத்தமா பேசட்டுங்ளா
ஆ புரியலங்க
சத்தமா பேசட்டுங்ளா
ஆ கொஞ்சொ சத்தமா பேசுங்க
ஆ ஓகே ஓகே ஒன்னுல்லப்பா நேத்து சொல்லிட்ருந் தீங்கள ஒங்க பையனுக்கு போய் ஃபீஸ் கட்ணுன் என்ன கட்டீட் வன்டீங்ளா ம் இல்ல ஆ
எழுந்தவொன்னே எங்க எ பைய எழுந்தவொன்னே ஆ டி வி பாக்க ஆரம்மிச்ட்டாரு அவரு
ஆ எங்க பசங்க எங்க பேச்சு கேக்குதுங்க பெரிய பசங்களு அப்டிதா இருக்கு சின்ன பசங்களு அப்டிதா இருக்கு எத்தனாது ஸ்டாண்டர்ட் போறாங்க
அவரு இப்ப செகெண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு
வாவ் சூப்பர் சூப்பர் என்ன சி பி எஸ் இ சிலபசுங்ளா இல்ல நார்மல் மெட்ரி்க்குங்ளா பரவால்ல கோச்சிங்லா எப்டிப்பா இருக்கு
ஆ நல்லாப்பா நல்லா இருக்கும்ப்பா எ பைய வந்து கொஞ்சொ அவ்ளோவா பேச மாட்டா இப்ப இந்த ஸ்கூல் சேத்தனத்துலருந்துதா கொஞ்சொ நெறையா பேசுறா கம்னிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது அவருக்கு
ஆ ஆ ஆ
பட் ஸ்கூல் இங்க வந்து போட்டதுலருந்துதா கொஞ்சொ டீச்சர்ஸ் எல்லா ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிளாஸ் பசங்க அவ்ங்களலா பாக்க பாக்க பேசுறாரு
பரவால்லைங்ளே ரொம்ப சூப்பர் ஆ ஆ ஆ
படிப்பு நல்ல நல்லதா படிப்பாரு
பரவாலெல்லங்களே நல்லா இருக்கு இது இங்கிலீஷ் நாலேஜ்ல பரவாலெல்லங்ளா அங்க
அ ரொம்ப நல்லாவே இருக்கு இப்ப ஸ்கில்ஸ் எல்லா பாத் பாத்தீங்ன்னா நல்லாவே இருக்கு இப்ப போனா அவரே வந்துட்டு என்ன சொல்லுவாரு எல்லா கண்ட்ரியோட ஃபிளாக்ஸும் ஃபிளாக்ஸ் நேமு கரெக்டா சொல்வாரு கரெக்டா ட்ராயிங்கு பண்ணுவாரு
அப்பா சூப்பர் பரவாயில்லயே நல்லா ஸ்கில் டெவலப்மெண்ட்லா இருக்குது
கியூஸ் கேட்டா கூட அவர் கரெட்டா சொல்வாரு
சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் ம் வேற எதுனா இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு இருக்குறாருங்களா பைய
அவருக்கா டிராயிங் நல்லா பண்ணுவாரு
ம் இந்த டிராயிங் கலரிங் தான்ப்ப பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்சனே பண்ணுது படிக்கிறாங்களோ இல்லன்னா டிராயிங் பீரியட் வந்தாவே ஒரே ஜாலிய ஆயிட விட்டுறாங்க எல்லா இந்த கலரிங் பண்றதுல்லா ரொம்ப
ஆமா ஆமா ஃபீஸ் அங்க அதா வருஷத்துக்கே ஏத்த மாரி கொஞ்ச மாறு று நாங்க பஸ்ட்ட் சென்னையில தா இருந்தோ சென்னையில இருக்கம் போது அப்ப ப்ப அந்த சிட்டியில இருக்கிற அந்த ஃபீஸ்சும் வேற மாரி இருக்கு நம்ம ஊருங்கு ஃபீஸ் வேற மாரியிருக்குல்லா அத்தா டிஃரன்ஸ்சு பட் பரவாயில்ல பரவாயில்ல சி பி எஸ் சி ன்றனால கொஞ்சோ அப்பிடிதா இருக்கு ஃபீஸ்சு
ம் ம் பரவாயில்ல டீச்சர்ஸோட அணுகுமுறை எல்லா நல்லா இருக்குங்ளா
அ நல்லா இருக்கும்ப்பா எதுனாலுமே நா அங்ககிட்ட வந்து டேரெக்டாவே கேட்பே போன் நம்பர் வெச்சிருப்பே அவங்களு கொஞ்சோ கூட ஹெசிடேட் பண்ணாம அ எதுனாலு சொல்லுவாரு நா அவங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கே ஏ பைய கொஞ்சோ இப்பிடிதா அ கோ பேசு
ஆனா அங்க போ அங்க போனதுல இருந்து உங்க பைய நல்லா பேசுறாங்க சென் செரீங்ளா இல்ல இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்க குட்டகூடோ
அப்டியா
ஃபைவ் இயர்ஸாவே அந்த பையனுக்கு சுத்தமா வாயே வர்ல பேசவே முடில அவனால ஆனா ஒரே ரெண்டே வருஷம் தா ஒரு ஸ்கூல்ல சேத்தாங்க ஒரு டீச்சர்ஸோட ஒரு நல்ல லவ்னால பசங்க நெஜமா சீக்கிரோ பேச ஆரம்பச்சிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பசங்க பசங்க பார்த்து ரொம்ப ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லா ஓகே தா அங்க இல்ல ஒரு சில ஸ்கூல்ல எல்லா அவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் பண்ண மாட்டாங்க பண்றாங்க வராங்க போறாங்க பட்டு் இங்கே பரவாயில்ல நீங்கள் சொல்றது இத பாத்தா பசங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குது
நல்லாதா இருக்கு ஆமா ஆமாப்பா ஃபீசும் பரவாயில்ல
ம் என்ன செஞ்சீங்க மதியானோ சாப்பாடு
மதியமா அங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு நாங்க வீட்டுக்கு வர்றதுக்கே எப்டியோ ஒரு பத்தர பதனொன்னு ஆயிடுச்சு அப்புறோ யூஸ்வுலா ஏ பைய அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்குற ஒரு ஜூஸ் கடையில ஜூஸ் குடிப்பாரு கரும்பு ஜூஸ்னா அவரோட பேவரெட் அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு ஆமா ஆமா நல்லா ஜூஸ்ல குடிச்சுட்டு அப்புறோ அங்க ஃப்ரெண்டு கட ஒருத்த பிளாஸ்டிக் கட ஒண்ணு வெச்சிருக்காங்க சோ அந்த கடைய கொஞ்சோ போய் அப்டியே விசிட் பண்ணிட்டு அ ஒரு ஒரு சில திங்ஸ் எல்லா வாங்க வேண்டியது இருந்தது வீட்டுக்கு தேவையானது சோ அதெல்லா அப்டியே வாங்கிட்டு வந்தோ வீட்டுக்கு வந்தது கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்றோ ஆ பைய எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த டொமேட்டோ ரைஸு வித்து தயிர் பச்சடினா அவருக்கு ரொம்ப புடிக்கு அ எஃகு புடிக்கு அவருக்கு அதுனால அவருக்கு நானு சிய சீக்ரமா செஞ்சு குடுத்தே நல்லாவே சாப்டுவாரு அது அ மார்னிங் டிஃபன் பாத் த்தீங்னா அவருக்கு நானு
என்ன பண்றது அப்போலா நம்ம என்ன ச அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதுதா நம்ம சாப்டுவோ இப்பெல்லா அப்டி கெடையாது இப்ப அப்டி கெடையவே கெடையாது அவ்ங்க என்ன மெனு குடுக்குறாங்ளோ அதுதா நம்ம இப்போலா சமச்
ஆமா ஆமா அதுதா காலையில டிஃபனே எ பைய வந்து சொ சொன்னாரு எனக்கு அம்மா இன்னைக்கு எனக்கு பாஸ்தா வேணுன் கேட்டாரு செஞ்சு குடுத்தே அவர் ரெ ரெண்டு பிளேட் சாப்ட்டாரு
ம் ம் பரவால்லையே சாப்ட்ருக்காரே ம்
ஆமா
ம்
அப்றோ நீங்க என்ன சமச்சீங்க உங்க பசங்களுக்கு என்ன புடிக்கு சாப்பாடு
ம் காலைல இட்லி சட்னி வட செஞ்சே கார வட கார வட கேட்டாரு நேத்து உளுந்து வட போட்ருந்தே இன்னைக்கு கார வட கேட்டாங்க ஆமாப்பா செஞ்சுதா ஆவணு
ஓ செரி செரி இப்ப சா சாட்டே சண்டேன்றதனால உங்களுக்கு டைம் இருக்கு
டைம் இருக்குனா பசங்களு இருக்காங்க வீட் ட்ல வரு ஒன்னு பிரச்சன இல்ல கால்ல சீக்கிர எழுந்துர்றனா அஞ்சு மணி போல ஆறு ம அஞ்சு மணிக்கு எழுந்துட்டேன்னா பருப்பு கொஞ்ச ஒரு கிளாஸ் தான அதிகமா கூட கெடையாது ஒரு பத்து வட வர மாரி இருந்தா போது ஒரு கிளாஸ் மட்டு கட்லப்பருப்பு போட்டுட்டன்னா ஒரு எட்டு மணிக்கு வந்து அத அரச்சிருவ நானு அதோ இட்லி ஊத்தி வச்ட்டு கேப்ல வந்து அத போயிட்டு அரச்சுட்டு வந்துருவ நானு சட்னியு இல்ல சாம்பார் எதுனா ஒன்னு வச்சுட்டன்னா வட ஒன்னு போட்டு என்ன ஒரு நா நாலு இட்லி ரெண்டு வட சாப்ட்டு போயிருவாங்க பசங்க இந்த வட இருந்ச்சுனா இன்னு கொஞ்ச எக்ஸ்ட்ரா சாப் இல்ல ஒர்க் பண்ணிட்ருந்தோம் பா இப்ப ஒன் இயரா கொஞ்ச ஹெல்த் இஷ்யூஸ்னால வீட்ல தா இருக்கே
ஓஸ்
ம் ம் ம் ம் அதுனால போல நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணிட் ட்ருக்கே ஜூன் மந்த்ல இருந்து வேலைக்கு போயிட்லான்னு யோஸ்ச்சிட்ருக்க
அப்டியா நீங்க என்ன
டே நா டீச்சிங் லைன்ல டீச்சரா இருந்திருக்கே
ஓ சூப்பர் சூப்பர் ஓ அதனாலதா நீங்க ஸ்டூடண்ட் டு அவ்ங்க இத பத்தி சொல்லிட்ருந்தீங்ளா சரி சரி சரி சரி என்ன சப் ஜெக்ட் டீச்சர் நீங்க
நானு இங்லீஷு ஸ்போக்கன் போவே போவேன்னா பசங்களுக் கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் கோச்சிங் போவே ஹேண்ட் ரைட்டிங் கோச்சரா போகம்போது து மெண்டராவு இருந்தே ஒன் டூ ஃபைவ் வரையு எல் கே ஜி யூ கே ஜி மெயின்டென் பண்ணுவே
ம்
ஒன் டூ ஃபைவ் வந்து மெயிண்டென் பண் அதெல்லா பண்ணுவே இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது எல்ல ஒரு அனுபவந்தா ஸ்டூடண்ஸு இத்தனைக்கு கிட்டத்தட்ட என் கிட்ட படிச்ச ஸ்டூடெ்ஸ் எல்லாமே இப்ப டுவெல்த்து முச்சிட்டு டாக்டரே ஆயிட்டாங்க டாக்டரு இன்ஜினியரிங் எல்லாமே ஆயிட்டாங்க ஆஹ் பதினஞ்சு பதினஞ்சு வருஷ எக்ஸ்பீரியன்ஸுங்க நா ஃபர்ஸ்ட் ஸ்டாண் டர்டுலா தூக்கி வளத்த கொழந்தைங்க இப்ப எல்லாமே லவன்த் டுவெல்த்துக்கு வண்ட்டாங்க எல்லாமே டென்த்து முடிச்சிட் டாங்க டுவெல்த்து முடிச்சிட்டாங்க சந்தோஷமா இருக்கு நம்ப கிட் படிச்ச பசங்க இப்டி இருக்காங்களேன்றது பெத்தவங்களுக்கு கூட அவ்ளவு சந்தோஷ இருக்குத என்னனு தெரில ஒரு டீச்சரா இருந்து நா நா அத நா அனுப வச்சிருக்குற
கண்டிப்பா கண்டிப்பா ஒருத்தர் ஒரு ஒரு இது போறாங்கன்னா அதுக்கு முக்கிய
இதுவே வந்து டீச்சர்ஸ் இந்த ஆசிரியர் ஆசிரியர்கள் இல்லைன்னா ஒன்னு இல்ல ஆனா ஆனா அந்த காலத்துல நம்ம ஆசிரியர்கள் கிட்ட அடி வாங்கினா கூட ஐயோ டீச்சர் அடிக்குவாங்ளோ ஒரு பயந்து வாழ்ந்தோ இப்ப இருக்கற ஸ்டூடண்டட் ஆமா இப்ப ஆமா இப்ப இல்லன்றது கொஞ்ச வருத்தமான விஷயமாதா இருக்கு இப்ப வந்து ஒரு சில பசங்கள்லா அஹ் நம்ம எதுனா நம்ம அவங்க நல்லது நல்லதுக்குதா சொல்லிருப்போன்றது அவங்களுக்கு தெரியாது அது நம்ம நல்லதுக்கே சொன்னா கூட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்டட் பண்ணி ஓ டீச்சர் இப்டி கேட்டாங்க என்ன எப்டி மெஸ் எப்டி திட்ல இப்ப அந்த மாரி பேரண்ட்ஸ் சைடு அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு டீச்சர்ஸ் சைடு அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அதுதா மின்னால டீச்சர்ஸ் அடிச்சா கூட பசங்க மிஸ்சுதான அடிச்சாங்கன்ற மாரி எடுத்து இருப்பாங்க இப்ப அந்த மாரில்லா இல்லப்பா கொஞ்ச மாற்ற இருக்கு க்கு நறைய மாற்ற இருக்கு உம்
உம் பயோ இல்ல பசங்களுக்கு கொஞ்ச
பயம் அது ஒண்ணுதா இல்ல பயம் இல்லன்றது தா உண்மையான விஷயம்
அதுதா நானு சில உங்க கிட்ட கால் பேசும்போது கொஞ்ச யோசிச்சு என்ன இவங்க கொ ரொம்ப ஒரு மாரி பியூர் தமிழா பேசுறாங்லேனு ட்டு இப்பதா தெரியுது நீங்க ஆசிரியர் டீச்சர்ன்றதுனால தா உங்களுக்கு கந்த
அந்த இது வந்து இப்ப வந்து ஒரு ஆசிரியர் இருந்து நா இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் மட்டு எடுக்க மாட்ட இப்போ உருது ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் வரலன்னா தமிழு எடுப்பே மேக்ஸ் வரலன்ன மேக்ஸு எடுப்பே சயின்ஸ் தெரிலன்னா சயின்ஸு எடுப்பே சோசியல் எடப்போ இந்த சப்ஜெக்ட் என்றதுல்ல எல்லாமே தெரிஞ்சுக்குவே நானு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனா படிச்சது வந்து இங்கிலீஷ் ஓரியன்டெட்டா தா பட் வந்து எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டு எடுப்ப நானு இந்த சப்ஜெக்ட் தான்றதுல்லா எடுக்க மாட்ட எந்த எது கேட்டாலு இப்ப நைன்து து போய் போய் சோசியல் ஒரு பிரியடு அட்டென் பண்ணட்டுவாங்கன்னா கூட போவே போய் அட்டென் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல என்ன சொல்லித் தர முடியுமோ அத சொல்லி தந்துட்டு என் நாலேஜக்கு எவ்வளவு அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் கொடுக்க முடியுமோ அவ்ளவு கொடுத்துட்டு வருவ அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு நல்லா படிக்க வைங்க உம் கேரளா உம் சேரி தோழி நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்தது நான் மறுபடியு மாற்றோரு இனைப்புல
ஓகே ஆஹ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் உம்